ஹலோ
ஹலோ சொல்லுங்கப்பா ஆ கேக்குதுப்பா
ஆ உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்குங்க
ஆ ஒகே ஓகே உங்க வாய்ஸ்சு கிளியரா தா கேக்குது
ரொம்ப சந்தோஷ என்னோட மொபைல் டேட்டால பேசுறே அதுனால கிளியரா இல்லையான்னு பாத்தே ம் ம் சாப்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுப்பா நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டேங்க இங்கெல்லா மழ நல்லா பெய்றது உங்களுக்கு
இங்க கிளைமேட் வந்து அப்டியே வானோ மூடுன மாரிதா இருக்கு லைட்டா தூறல் மாரி இருந்துச்சு பொட்டு பொட்டா போட்டுட்டே இருந்துச்சு இப்ப இல்ல அப்டியே க்ளைமேட் நேத்த நேத்த விட இன்னைக்கு கொஞ்சோ சூப்பரா இருக்கு இங்க நல்லாருக்கு சாப்டாச்சா
பண்றாங்க ஆ
ஆ பைய வந்து எனக்கு ஒரு பைய ஒரு பொண்ணு
ஆ ஆ
பைய செகண்ட் இயர் படிக்கிறா பாப்பா பிப்து படிக்கிறா
பரவாயில்லைங்களே பெரிய புள்ள எந்த என்ன குரூப் எடுத்திருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்களுமே கை கொழந்தைங்க மாறி ஒண்ணு மூணு வய சாகுது ஒண்ணு பத்து மாசோ முடிஞ்சிருக்கு
ஓகே ஓகே ஓகே செர் செரி செரி எப்டி சமாளிக்கிறீங்க சிறுவண்டுங்களா
ரொம்ப கஷ்டமா இருக்குங்க முடியில எல்லாரையு வந்து சமாளிச்சில்லாம்போல இந்த கொழந்த பிள்ளைங்கல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
புள்ளைங்க ஸ்கூல் போதுங்களா
இல்லெங்க ப்ரீ ஸ்கூல் போல்லான் பாத்தோ
அ
இன்னு கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணட்டு பிள்ள அப்டினு விட்டுட்டாரு அவுங் அப்பா
ஓ ஹோ சூப்பர் ம்
இப்பயே ப்ரெஷர் அதிகமா குடுக்குறாங்களா ஸ்கூல்ஸ் எல்லா அதனால அவர் வந்து எ பிள்ள சந்தோஷமா இருக்கட்டு கொஞ்ச நாளுன்னு பூஜா ஹாலிடேஸ்ல போட்லான்ருக்கோ
ஓ ஓகே ஓகே ஆமா ஆமா நல்லா நல்ல இதுதா இதுவு
அது கொஞ்சோ நல்லா வழக் கமாவு இருக்கு எங்க சைட்ல அதனால அந்த டைம்ல போய் சேக்கலா அப்டின் சொல்லிருக்காங்க சின்ன பிள்ளைகதா ரொம்ப சேட் ட பாயா இருக்குறாரு
ம் ம் அப்டியா
ஆமா
பாப்பா பைய ஒன்னு பொண்ணு ஒன்னா ரெண்டு பையனா
ரெண்டுமே பையந்தா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதாவ்த் சொல்லுங்ளே
என்ன அதுக்கு எதுக்கோசோ டிப்ஸ் வேணு சமைக்கிறதுக்கா
சமையலுக்கில்லா வேணாங்க சமையெல்லா எதாவ்து அடிச்சு புடிச்சாவ்த் செஞ்சிற்றோ அந்த பையன சமாளிக்கிறதுக்
கொழந்திய சொல்றீங்ளா கொழந்த அ அது ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா ஒரு சில கொழந்தைங்ளோட சுபாவம் வந்து எப்டி சொல்றது நம்ளுக்கு அதாவ்து நம்ப கூட இருக்கறவங்களோட எப்டி சொல்றது சுத்தி இருக்கவங்களோட சுச்சுவேஷன பொறுத்து ஒரு சில பிள்ளைங்ளோட இதெல்லா இருக்கு இப்ப பிள்ளைங்ளுக்கு நெறிய விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைங்க அ வீட்ல வ வயசானவங்களா இருக்காங்க அப்டீனா அவு ங்கூட டைம் ஸ்பெண் பண்ணா நம்ள கொஞ்சோ ஃப்ரீயா விட்டுருவாங்க ஆனா நீங்க தனி னியா இன்ட்ஜுவலா இருக்கீங்க வீட்ல இருக்கங்க ஹஸ்பண் வேலைக்கு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு பைய ரெண்டாவ்து வந்து பொண்ணு ந்த பைய இந்த சின்ன பா கொழந்த ரெண்டுத்தியு வெச்சு மெயின்டென் பண்ணுனா கஷ்டோ இப்பதிக்கி ஃபோன் தா ஒரே இது ஆனா ஃபோன் குடுக்க கூடாதுன்னா அவனுக்கு எதாவ்து ம் ரஃப் ஒர்க் மாதிரி எப்டி சொல்றது ம் இந்த பெயிண்டிங்ல்லா பண்ற மாரி வாட்டரு கலர்ஸ்
குடுக்கறே ஆ இந்த குட்டி பயந்தா எனக்கு ரொம்ப அவ செய்யற வேலயெல்லா சாரு
ஆம ஆமா அவுரு ஒண்ணு ப அது ஒண்ணு பண்ண முடியாதுங்க அந்த கொழந்திக்கி எந்த சொல்யூஷனுமே கெடையாது நம்பளே தா பாத்துக்கணோ ஏன்னா ப பத்து மாசன்றது ஒண்ணுமே பண்ண முடியாது மூணு வயசு கொழந்தயுமே கொஞ்சொ கஷ்டந்தா
அப்டியா இல் இத் பெருமைக்காக சொல்ல வேணாங்க சின்ன பிள்ளையா இருந்தாலு கஷ்டமா இருக்கு பெரிய பிள்ளைய சமாளிச் சிட்ற மாரிதா இருக்கா அத்னால அவன வந்து சமாள் செட்ரே இவரு தா என்ன செய்யறதுன்னு யோசிக் ஏதாது குடுத்து
ஃபேமிலில இரு ம் ம்
அவனுக்கு ஏ பண்ணுவோ நோ அப்டின்ற பொறுமையா பேசுனா அவனுக்கு கஷ்டமாயிடுது ரொம்ப கோவப்பட்றாரு பெரியவருக்கு கோவோ வருது சின்னவர திட்டுனா
ம் ம் ம் டாய்ஸ் மாரி எதாது வாங்கி போட்டா வெளையாடிட்டு இருப்பா அப்ரோ வந்து எப்டி சொல்றது இந்த இந்த ஏர் பலூன் மாரி இருக்கு ஆ
அவரே தா வெச்சிருக்கணுமா சின்னவரு மட்டுதா வெச்சுக்கணுமா அப்டியே கெட்டியா புடிச்சிக்கிறாரு இதெல்லா பாக்கும் போது சந்தோஷமா இருக்குது ஆனா கூடவே இருந்து பாக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்யறது பசங்களுக்கு லீவுங்களா அண்ணி
எப்டி வீட்லயே இருக்கீங்களா ஆ ஆமா பா இல்ல இல்ல பையே காலேஜ் போயிருக்கா ம் சின்ன பசங்க இருக்குதுல்ல
ஆமா ஆமா
ம் நா வீட்லயே சின்னதா ஒரு பிஸ்னஸ் பண்றே
அப்டிங்களா என்ன பிசினஸ் பண்றீங்க
ம் கேஷ்யு நட்ஸ் பிஸ்னஸ் பண்றே
ஓ சூப்
முந்திரி ஃபோர் இயர்ஸா வீட்லயே கம்பெனி வெச்சிருக்கோ
ஓ
அதுல அ ம் அது வெச்சு பொகையுது அதனால அது ஒன்னு இல்ல வெளியிலல்லா வேலைக்கு நெறைய ட்ரை பண்ணிருக்கோ கவர்மெண்ட் வேல தனியார் வேல குரூப் ஃபோரு இந்த மாரிலா நெறைய இருக்கு எக்ஸாம்லா எழுதி பிரிப்பர்லா பண்ணிருக்கே அதுக்கப்புறோ நா எப்டி சொல்றதுனா கொஞ்சம் அது வேலக் கெடைக்குன்றது வந்து கொஞ்சோ ஏஜி எக்ஸஸ் ஆனதுனால கூட்டாச்சி செரி இதுக் இதுக்கப்றம் நம்ப கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணணுன்றத விட திடீர்னு இந்த பிசினஸ் இது வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க இதுல நறையோ எதோ நம்மளுக்கு ஒரு அளவு இன்கம் கெடைக்கு இதுல எதுவு முதலீடுலா எதுவு கெடையாது இன்வெஸ்மெண்ட்டு அமௌன்ட் இல்லாம ஒரு பிசினஸ் இது அதனால சேரி இது நம்ம வீட்டுல எடம் கொஞ்சோ பெரிய வீடு
ஆஹா
அப்டியே ஷெட்டெல்லா போட்டு மிஷின் எல்லா வாங்கி போட்டு நாங்களே பண்றோ
ஓ
நம்மளுக்கு வாடக கரண்ட் பில்லு அந்த மாரி எந்த இஸ்யூவு கடையாது இன்வெஸ்ட்மெட் பெருசா கெடையாது ஒரு டூ லக்ஸ் இன்வெஸ் பண்ணோ அவ்ளோதா
ஓ சந்தோஷோ
முந்திரி ஒடச்சி குடுத்துருவோ
ஆஹா மிஷின் வெச்சி பண்றீங்க
என்னப்பா
மிஷின் வெச்சே பண்றீங்களா ஒடைக்
ஆ ஆமா கை மிஷினு கரென்டு மிஷின்லா வெச்சிருக்கோ கையில ஒடைக்கிறவுங்க கையில ஒடச்சி பங்காக இதுல ஒடிக்கிறவுங்க இதுல ஒடச் கரண்டு மிஷின்ல ஒடிக்கிறவுங்க கரண்ட்டு மிஷன்ல ஒடச்சுக்கலா
ஓஹோ அதுக்கு நீங்க எதுவு சர்வீஸ்லா வாங்கலீங்களா
இல்ல இல்ல இல்ல ஆஹா இல்ல இப்பத்தி நம்ப வந்து சின்னதா குடிசத்தொழில் மாதிரி வீட்லயே வெச்சுட் பண்றதுனால அவ்ளோ பெரீசு இன்னோல அதுவே நம்ப தனியா வெச்சி இன்னொ ஒரு இருபது பே இப்ப நம்ம கிட்ட ஒரு ஏழு பேர் தா வேல பாக்குறாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்டீன்னா நம்ம கண்டிப்பா சர்வீஸ் தனியா வாங்கி ஆவணோ இது வீட்டு சர்வீஸ்லயே வெச்சி இது பண்ணிட்டு இருக்
ம் நல்லதா நம்ம வெளில போகாம நம்பளோ ஒரு நாலு பேருக்கு வேல குடுத்த மாரி இருக்
ஆ வீட் ஆமா வீட்லயே சமயுலு எல்லாமே நம்பளே வீட்ல வாஷிங் மிஷின் இருக்கு எல்லா வேலையு நம்பளே பாத்துக்கறது எட்டு எட்ர ஒரு நைன் ஓ கிளாக்ல லன்ச்சு டிஃபன் எல்லா வேலயு முடிஞ்சிரோ
ஆ
அதுக்கப்புறோ அவுங்க வேல செய்றவுங்கள பாத்துட்டுருக்றதா நம்ப வேலையே
ஓ
இன்னிக்கு வேல முடிஞ்சி இப்பதா கெளம்புனாங்க இந்தோட மண்டேதா வேல நாளிக்கு லீவு
எவ்ளோ சீக்கிரோ போ கெளம்பிடுறாங்க
இன்னிக்கு ஸ்டாக் தீந்திச்சு முந்திரி அவ்ளோதா இருந்துச்சி நேத்தே வேல முடிக்க வேண்டியது அது பேலன்ஸ் இருந்துது இப்ப ஸ்டாக் முன்னும் மூட்டய ஏத்தினு வராரு ஓனரு செரி நம்புளுக்கு அப்புறோ வேல முஞ்சிச் இப்ப இன்னக்கி செரி போ சொல்லிட்டே எப்பயுமே எங்க வீட்லயு ஒரே ஏழு மணி வெரிக்கோ காலைல எயிட் எயிட் தர்ட்டிக்கே ஆரம்பிச் இல்லன்னா டெய்லி எட்டு மணி வெரிக்கோ இந்த முந்திரியோட போராடவே முடியுல அதனால அம்ச்சு வுட்ட ஒரு ரெண்டு நாளிக்கு ஃப்ரீயா இருந்துட்டு மண்டே அன்னிக்கு பாத்துக்கலான்
ஆமா வேல இருக்குற நேரத்துல செஞ்சு குடுத்தா சந்தோஷந்தா இல்லாத நேரத்துல அம்ச்சு விட்டாலோ அவுங்குளுக்கு ரொம்ப சந்தோஷமா இர்க்கோ ம்
செரி கெளம்பிட்டாங்க எல்லோரு இப்பதா இப்பதா கதவெல்லா இது பண்ணிட்டு சரி அதுக்கப்புறோ அது நீங்க எவ்ள நாள் ஆகுது இது இதுல இதுவாயி
நானு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசோ ஆகுது
அவ்ளோ நாள் ஆகுதா சரி ஓகே ஓகே ம் இந்த டாஸ்க் முடிச்சிட்டீங் கம்ப்ளீட் பண்ணல இன்னோ
ஆஹா இல்ல இந்த பசங்கள வெச்சுக்கிட்டு இருக்குறதுனால ரொம்ப அதிகமா இதுல ஒக்கார முடியுல அப்பறம் ரொம்போ இன்ட்ரெஸ்ட்டா பண்ண ஆரம்பிச்சே கொஞ்சோ அதிகமா போன கேக்குறாங்க பசங்க
ஆமா ஆமா
நம்ம பண்ற நேரத்துல போன் வந்து கேக்கும் போது கஷ்டமா இருக்கு அவுங்க இது ரொம்ப அடிக்ஷன் ஆயிட கூடாதுல அத்னால நம்ம கொஞ்சோ இத அவாய்ட் பண்ணி அவுங்கள டைவர்ட் பண்ற மாதிரி அதனால கொஞ்சோ டிலே ஆகுது வேற ஒண்ணுல நல்லா போதுங்க பண்ணா நல்லா பண்ணலா
ஆமா ஆமா ஆமா அ உங்குளுக்கு கரெக்டான இதற்கு இதுக்கு டாஸ்க் பண்றதுக்கு கரக்டான ஆள் கெடைச்ச அந்த அந்த நம்ப ஃப்ரீயா டைம்ல மத்தவுங்களு ஃப்ரீயா இருக்கணோ யாராவது ஒருத்தவுங்களக்கிட்ட பண்ணிக்கிற நானு
ஆஹா பரவால்ல அதுதாங்க பெஸ்ட்டு நம்ம இதுன்னு அதுன்னு எதிர்பார்க்காம யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ அவுங்களோட பேசி முடிச்சிடணோ நம்ம டைமுக்கு நம்ம வேலய முடிச்சிட்டோம்னா நம்ம அ எல்லாத்தையு கெய்ன் பண்ணிக்கலா வேற ஒண்ணுல்ல நம்ம வீட்டு வேலைய முடிச்ட்டு நம்ம சொந்த தொழிலையு முடிச்ட்டு இதையும் பாக்கும்போது ஹாப்பிதா
அங்கலா ஒண்ணும் இதுல்ல எனக்கு ஓகேதா எனக்கு நானு இபு த்ரீ மந்த் தா ஆகுது இதுல வந்து எனக்கு ஒர் சார் ரெஃபர் பண்ணார் தெரிஞ்சவங்க அ இது கொஞ்சோ இதுவாவே இருந்த இது பண்ணலாமா என்னான்னு கொஞ்சோ டவுட்டு தா அ ஓகேதா இப்ப பேமெண்ட்லா வாங்கிர்க்கே
ம் நானு வாங்கிருக்கே நல்லா இருக்கு பரவால்ல
ஆமா ஏதோ அப்ற என் ஃப்ரெண்டையு சேத்து விட்ருக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருந்தோ பேரே இன்னா அ ஆத் கு அவ்ங்ளுக்லா எது வர்ல
ஆ ஹா ஹா இது எப்டி ரொம்ப நேரோ பேசுற்துங்ளா இதே பத்து நிம்ஷ் துமா அதுவா கட் ஆய்டுமா
இல்ல நம்ம பத்து நிமிஷம் பேச்சு நம்லே இது பண்ணிட்டு அப்பற்மா நீங் எனக்கு நா ஒரு நம்பர அனுப்ச்ச இல்லையா அது
இப்ப நா போனதுரோ ஒரு பொண்ணு கிட்ட பேஸ்னே அவங்க வந்து எனக்கு சிக்னலே கிடைக்கல சரியாவே பேச முடியல இதா நா ஃபஸ்ட் கால் நா இதுல பேசுற்து டிரான்ஸ் ரிப்ஷன் பண்ண அதுல நம்ம மட்டுன்தா பண் பண்றோம் ஆமா நம்ம மட்டும்தான் பண்றோம் காதுல வச்சுட்டு பசங்களை வச்சுட்டு அது விஷயமா பண்ணிட்டு இருந்தேன்
உம்
இப்போ இதுல பண்ணுங்க அப்படின்னு சார் ஒருத்தவங்க சொன்னாங்க சரி இதை கொஞ்சம் பாப்போணும் பாப்பா யாருமே லைன்ல வரல யாருமே லைன்ல வரல
சரி சரி
அவங்கவுங்க பிஸியா இருக்கனால நம்ம பிரஷர் குடுக்க வேனாமேன் சொல்லிட்டு இதுலே ப்ரேக்காய் நின்னுட்ட நானு
ஆ
இப்ப நீங்க கெடச்சதே எனக்கு ஒரு பெரிய லக்கு எனக்கு இதுல நறையா விஷயு சொல்லிர்க்கீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கும் போது நம்ம பேசிட்டா வேல முடியும்
எ பண்ணுங்க நான் ஃப்ரீயா இருந்தா இண்டடிவிஜுவலா பண்ணுங்க ஃப்ரியா இருக்கும்போது நா அவுங்ளுக் பண்ற பசங்க தூங்குறாங்க இல்லெ எதோ அந்த மாரி டைம்ல நீங்க பண்ணலாம் ஆ நைட் ஒரு டென்னு கூட பண்ணலா டென் டென் தட்டி வரைக்கு
ஓகே சிஸ்டர் ஓகே நான் பண்றேன்ன் ம் கண்டிப்பா அன் டென் தட்டிக்கு நா ஃப்ரீயா இருப்பே ஆ ஓகே
இல்ல நா தூத நா ஃப்ரியா இருந்தா இவுளுக் பண்ணவே இல்லனா நாளி பண்ணுவே அப்டின் கரக்டா சொல்லிர்வே அது ஒன்னு சரியில்ல அதுக்கப்று எனக்கு காலேல டென்னு காலேல மார்னிங் பத் த்து மணில இருந்து சாய்ந்த்ரோ ஒரு த்ரீ ஓ கிளாக் அ ஃபோர் ஓ க்ளாக் வரிக் இனிமே நா கொஞ்சோ ஃப்ரீயா தா இருப்ப அந்த எடைப்பட்ட டைம்ல ஏதா பசங்க தூங்குறாங்ன்னா மெசேஜ் பண்ணுங்க நீங்க எதுக்கும் பண்ணுங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு பண்ணுங்க நான் இருந்தா சொல்ற ஓகேவா அதல்லா ஒன்னு ப்ரச்சன எல்லாரும் அது அதனால அது பேசலா எனக்கு எந்த இஷ்ஷு கெடையாத் நானா வேல பாக்ற டைம் போல மத்த டைம்ல சும்மாதா இப்டே கம்பனிய பாத்துங்ட்டு உக்காந்துட்டுருக்கே ஃபோன் பாத்துட்ரு
ஹ ஹ ஹா எப்டி உங்க பிசினஸ்க்லா லேடிஸ் மட்டுமா ஆஹ
இது ஒடச் எடுக்கணு இன்னு ஜென்ஸ்ல்லா கெடையாது
ஓகே ஓகே மிஷின் வச்சு பண்றவங்க அதே லேடிஸ் தா பண்றாங்களா
ஆஹ் லேடிஸ் தா பண்றாங்க ஜென்ஸ் யாரும் மேக்சிமம் இது பண்ண மாட்டாங்க அதாவது முதலாளினு பாத் ஓனரு கொட்டை எடுத்து சப்ளை பண்றவங்களா பாத்தீங்கனா பெரிய பெரிய ஏஜென்சி தா நம்மளுக்கு எல்லாருமே நாங்க இந்த ஒர்கர் மட்டு நம்மளுக்கு இது லேடிஸ் ஜென்ஸ் மேக்சிமம் இது ஒடைக்க மாட்டாங்க அவங்க வந்து மூட்டை தூக்குறது போர்மா வைக் றது கிரேடு பண்றது ரகம் பிரிக்கறது மூட்டை ஏத்துரது எறக்குறது அந்த டிபார்ட்மெண்ட் நம்ளுக்கு ஒடச்சி குடுக்குற ப்ராசஸ் மட்டு நம்ளுக்கு
ஆ நீங்க அது ஆன்லைன்ல பண்றீங்களா இல்
இல்ல இல்ல நம்ம இன்டீஜுவலா பண்றோ ஆன்லைன் பிஸ்னஸ்லா கெடையாது யாராவது முந்திரி கேட்டா வீட் தேவைக்கு நம்மகிட்டயே வாங்கிக்கலா அது மட்டும் கொரியரு அது மட்டும் என் ஃபரண்டு சர்கில்லா இருக்காங்க அவங்ளுக்கு மட்டும் கேட்டாங்கனா கொரியர் போட்டுவுடுவ அது கொரியர் சார்ஜோட சேத்து
ஓகே ஓகே
கிலோ ஒரு தொள்ளாயிரூபா அப்டின்னா அங்க கொரீயர் சார்ஜ் எவ்ளோ ஒரு ஐம்பது ருபா கேட்கறாங்களா அத சேர்த்து போட்டாங்கான அவுங்ளுக்கு பண்ணிவுட்ருவோ எட்நூத்தம்பதுரூவானா அதுக்கு தகுந் அதா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுப்பாங்
ஓகே சிஸ்டர்
அந்த மாதிரி பண்ணு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குவாங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்குவாங்க
ஆ